வணக்
தலைப்புக்குள்ள போலாங்களா ஓகே இப்ப பாக்க போற தலைப்பென்னனு பாத்தீங்கனா கல்லூரி நாட் கல்லூரீனு எடுத்துக்கிட் டாலே அது ஒரு ஜாலியான அஹ் நாட்களா தா இருக்குனு நா சொல்லுவே ஆனா மொத அ நா வந் இரண்டு கல்லூரில படித்திருக்க படிச்சிருக் கே அதுல வந்து முதல் கல்லூரில அந்தளவுக் கு ஜாலி அப்டினு சொல்ல முடியாது இரண்டாவது கல்லூரில வந்து வெரூ பொண்ணுங்க மட்டு பெண்கள் படிக்கிற கல்லூரில படிச்சனால நிஜமாவுமே பெண்கள் கல்லூரில இவ்ளோவு ஒரு ஜாலி இருக்கூ அப்டின்றது வந்து எனக் அப்பதா தெரிஞ்சுது ஏனா நா ப படிச் தொடர்ந்து படிச்சது எல்லாமே இருப்பாலர்கள் வந்து படிக்கிற பள்ளி கல்லூரி எல்லாமே அப்டிதா இருந்துச்சு இப்ப வந்து பெண்கள் மட்டு படிக்கிற கல்லூரில படிக்கிறப்போ எனக் வந்து ஒரு புதுவித அனுபவம் வந்து இருந்துச்சு சொல்லலாம் ஆஹ் முதல்ல பாத்தீங்கனா அஹ் அந்த அஹ் முதல் கல்லூரில படிச்ச அனுபவத்த சொல்றே அந்த கல்லூரில பாத்தீங்கனா நா வந்து அஹ் டிப்ளமோ ஏ படிச்சிருந்தே அந்த கல்லூரில பாத்தீங்கனா ரொம்பவே கொஞ்சோ கடுமையான அஹ் விஷயங்கள்லா கொண்டு வந்திருப்பாங்க பசங்க பொண்ணுங்க பேசக் கூடாது இது இப்டி இருக்கணு அது அப்டி இருக்கணு இவங் எப்டி நடந்துக்கணு அந்த மாறி டிரெஸு டிரெஸ் வந்து இந்த மாறிதா டிரெஸ் சுடிதார்தா போடணு பசங்க வந்து இப்டிதா டிரெஸ் பண்ணணு பசங்க இப்டிதா இந்த உடைய அணியனூனு என்னென்னமோ வந்து நெறய இதெல்லா கொண்டு வந்திருக் அந்த கல்லூரில வந்து அந்த அளவுக் வந்து ஒரு ஜாலியாருந்துதுன்னே சொல்ல முடியாது உங்ளுக்கு ஏதாவ்து அனுபவம் இருக்கா
கண்டிப்பா காலேஜினாலே ஏ இவ்ளோ நம்மோ நா னு உஹ் ஹு போனா எனக்கு காலேஜில அனுபவோ இருக்கூ பட் ஆனா எப்டினா ஃபடு ரெண்டு வருஷோ கொரனால போய்ச் இந்த காலேஜ் லைஃப் சோ வந்து ஃபுல் அன் ஃபுல்லா என்ஜாய் பண்ண முடியாம போய் சி ஆ ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர் காலேஜ் போனே சோ ஒன் அண்ட் ஆஃப் இயர்ல காலேஜில ஃபோர் இயர்ஸ்ல பண்ண வேண்டியத ஒன் அண்ட் ஆஃப் இயர்ல பண்ட்டோ எல்லாமே ராவடி பண்றது வந்து கட்டடிக்கிறது அப்டி இப்டி எல்லாமே பண்ணிட்டோ ஒன் அண்ட் ஆஃப் இயர்லே ஆனா இன்னு ரெண்டு வர்ஷ் ஃபுல்லா போய்ர்ந்தோம்னா இன்னு நல்லாந்துர்க்குமோனு எனக் தோனூ எந்த ஒரு என்ஜாய்மெண்ட் இருந்தது பட் ஆனா ஒரு ஐவிங்கிறது எதுமே இல்ல ஆனா அந்த நா அந்த ஒன்ற வர்ஷத்துல எப்டினா வியக் க்ளாஸ்குள்ளயே லெசன் எடுக்கும் போதே கேக் வெட்றது ஃபோன் யூஸ் பண்றது ஃபேன கல்ட்டி ஃபேனு அது ஃபேனு ஓடாம இருஞ்ச்சு க்ளாஸ்ல ஃபேன கல்ட்டி ப்பு இதுல வெச்சுட்டு மிஸ் டேபுள் மேல வச்சுட்டு ஓடிப்போய் டோம் காலேஜ் முடியும் போது அதாவது இன்னிக்கு காலேஜ் முடியுதுன்னா இன்னிக்கு வீட்டுக்கு போறோம் வச்சுகுங்கே நாளைக்கு காலேஜ் இருக்கு ஆனா இன்னைக் வீட்டுக் போறோன்னா அந்த ஃபேன் ரெடி பண்ணி குடுங்கனு கேட்டோம் ரெடிப் ப்புன்னு தரமாட்டேனாங்க எங்க பசங்கனா அப்ட்தா ஃபேன கல்ட்டி அப்டியே டேபிளில்ல வச்சுட்டு கெளம்பிட்டானுங்க
அச்சச்சோ ஓ அந்த அளவுக்கு அட்ராசிட் அந்த அளவுக்கு வந்து நீங்க வந்து
ஆமா அந்த இதுல அதுக் அதே மாரி காலேஜ்ல கேக் கல்லா வெட்டக்கூடாது அதெல்லா ஒரு அப் இது இருக்கு என்ன பண்றோ கா கேக்கு திருட்டுத்தனமா வாங்கிட்டு வந்து இல்ல ஃபரெண்டுக்கு பர்டேன்னு சொல்லி வெட்டிட்டு வெட்டி இதல்லா சாப்ட்டுறுந்தா பரவால்ல அப்ப அந்த கேக்க எடுத்த அவ மேல பூசி அடிச்சி எல்லா செவத்தலா அப்பிட்டானுங்க செவுறல்லா கேக்கு பெல் வேற பெல் வேற அடிச்சிட்டாங்க அ மேம் வேர வந்துட்டு இருக்காங்க ஸ்டெப்ஸ்ல ஏறி
ஊஹும் இந்த அளவுக்கு வந்து அடங்காம பண்ணிட்டு இருந்திருப்பீங்க போலருக் பெண்கள் மட்டு பெண்கள் இல்லையா ஆண்
இருக்காங்க அவுங்களும் இருந்தாங்க அது அவுங்கல்லா அவுங்களு தான் இருந்தாங்க பட் ஆனா அவ்ளோ சீக்கிரம் ஒரு ரெண்டு பேர் தவிர மீதியெல்லாம் போட்டு தர மாட்டாங்க எல்லாருக்குள்ளயும் வந்து ஒரு இது இருக்கும் எந்தப் தப்பா இருந்தாலுமே எல்லாம் அப்ப எந்திருச்சி நிப்போ இவன் தான் பண்ணா அப்டின்னு எங்ளுக் தெரியும் இவன் தான் பண்ணா தெரியூ ஆனா நாங்க சொல்ல மாட்டோ எல்லாருமேத அந்த மாரி ஒரு ஃபரெண் ஃபேம் ஆமா ஒருத்தன் தான் பண்ணிருப்பா அந்த இத ஆனா நாங்க யார் கரஸ் போட்டு கொடுருத்துக்க மாட்டோ இவன் தான் போ பண்ணானு சொல்ல மாட்டோம் லாஸ்ட் பென்சுலா தான் எல்லா பண்ணிருப்பீங்க எந்திரினா எல்லாரும் ரும் ஏஞ்சிப்போம் அப்பலஜி எழுதி கொடுப்பாங்க எல்லா வீட்டுக்கும் போன் பண்ணுவாங்க தராம அந்த எல்லாரும் ஜாலிய அந்த வயதல அந்த இதலேயே இருந்தோம் அப்படி இருந்தோம்
கண்டிப்பா ஆனா வந்து நீங்க சொல்ற மாதிரி கல்லூரியில வந் ஆண்கள் பெண்கள் எங்கள்துல்ல வந்து பேச்சுவார்த்தையே இருக்கக் கூடாதுன்றனால எங்களுக்கு அந்த அனுபவங்கள் வந்து அந்த எங்களுக்கு கிடைக்காமே போயிடுச்சு பள்ளிகள்ல வந்து கிடைச்ச அனுபவம் கூட கல்லூரியில கிடைக்கல பெண்களும் ஆண்களும் பேசவே னாலே அடுத்த நிமிஷோ வந்து அந்த கல்லூரிய விட்டு நீக்கிருவாங்க கொஞ்சோ மாசத்துக்கு அவுங்கள வந்து மா நீக்கிட்டு பெ பெற்றோர்க்ள வரவழச்சு அவுங்ககிட்ட வந்து அவுங்க வந்து இனிமே பேச மாட்டாங்கன் சொல்லி அஹ் அவுங்க கையெழுதிடுத் அஹ் போட்டு குடுக்கணு இனிமே பேஸ்னாங்கனா அவுங்கள முழுமையாவே வந்து அஹ் கா கல்லூரில இருந்து நீக்கப்பட்ருவாங்க அப்புபில்லா சொல்லி அந்த அளவுக்கு வந்து கொண்டு போவாங்க நீ எப்டி சொல்றது ஒரு இராணுவ கல்லூரில படிக்கிற ஒரு அனுபுவுமுனே வச்சுக்லா அந்த அளவுக்கு ஓவரா பண்ணுவாங்க அதே மாரி பாத் தீங்கனா நாங்க படிச்சு முடிச்சிடோனாலே நாங்க எக்ஸாம் அஹ் பரீட்சே எழுதி முடிஸ்ட்டோனா எங்குளுக் வந்து வர எங்கேள்க் என்னென்னலா மா மாம் மதிப்பெண் எடுத்திருக்கோன்றத அந்த மதிப்பெண் பட்டியல வந்து அ போஸ்ட் ஆபிஸ் மூலமா தபால் மூலமா வீட்டுக்கு வந்து அனுப்பி வெப்பாங்கனா பாத்துக்கோங்க எங்க கல்லூரில அப்ப எந்த அளவுக்கு வந்து நாங்க வந்து அந்த கல்லூரில வந்து நரக வேதன அனுபுவுச்சிருப்போ திடீர்னு மார்க் கம்மியானாலோ இல்ல ஃபெயில் ஆனாலோ நம்ம வீட்டுக் காட்ட முடியா ஆனா அப்புல்லா பண்ண முடியாது டே மாசோ மாசோ வரு வர்லனா கரெக்டா கண்டுபுடிஸ்ருவாங்க ஏன் வர்ல ஏன் லெட்ர வர்ல அப்டின் கேட்ருவாங்க ஆனா பானா பசங்கள்லா அப்புடி கடையாது ஆஹ் தபால்காரரியே கரெக்ட் பண்ணி வச்சுட்டு அந்த லெட்டர் வீட்டுக்கு போறதுக்குள்ளே வாங்கி வெச்சுப்பானுங்க பசங்க அந்த மா திரிலா வந்து நடந்துப்பாங்க ஆனா பொண்ணுங்க அந்த மா விஷ்யத்துலவுல தப்பிக்க முடியாதுன்றது வந்து பெரிய விஷ்யோ நீங்க அந்த மாரி எதூ அனுபுவு ஒங்க
இகு இருக் இருக்கு கல்லூரில இருந்த பஸ் ஸ்டே இருந்ச்சு அதுக்கப்றோ அத ஒர் ஒரே ஒரு டைம் அது மாரி பண்ணாங்க நாங்க என்ன பண்ணம்னா நாங்கதா தேர்டு ஆச்சே அட்ரஸே வேற ஊருக் எழ்திவுட்டோனாங்குளா
ஆஹ் ஒ இருந்தாலு நீங்க வந்து அந்த உங்கள்க்கு இல்லில்ல இருந்தாலு உங்குளோட இப்ப அட்ரஸ்ல வந்து எழுதி குடுத்துருப்பீங்கல உங்குளோட இது
அதான் டோர் நம்பரு ஸ்ரீட்டில்லா ஓ கரெக்ட்டா இருக்கு ஊர் மட்டு வேற அப்டி சொல்லி அப்புடி போட்டுறது அதுலிஃப் ஃபோன் நம்பர் மட்டு இருக்கு ஏன் ஃபோன் நம்பர் குடுத்துருவோ அதுல எனகு ஃபோன் பண்ணாங் இந்த மாரி வந்திருக்குன்னு என்ன பண்ணுவோ அப்டியே வேற எதோ அப்டி கிழிச்சுபோட்ருங்க எதோ ஒன்னு சொல்லி அவன் கரெக்ட் பண்ணி அடுத் இது பண்ணி உட்ருதுதாங்குனா அப்டியே
ஓ இதெல்லா பண்றீங்ளா சூப்பரு
என் ஃபிரண்டோட அட்ரஸு எழுதி விடுவே என் அட்டுரஸ்ஸு அவன எழுதி உட்டுருவா மாத்தி வந்துரு
உம்
மாத்தி வந்துர்ந்தா எடுத்து அவ மாத்தி வந்துர் ச்சு நா கொண்டு குடுத்துறனு வாய்ன்ட்டு வந்துர்வா அவ்ளதா
ஓகே ஓகே ஆஹ் நல்ல ஐடியா தா பண்றீங் எப்படி இப்டியெல்லா யோசிக்கி நீங்க
அதெல்லா அப்ப இருக்குபோது அவுளோ டிஃப்ரண்டா இருந்தோ விஞ்ஞானிகளா இருந்தோ இப்புலா யோசிக்கறதுல்ல
அவ் கண்டிப்பா ஆனா நாங்க அந்த கல் லூரில வந்து என்னமோ இராணுவ கல்லூரி நெஜமாலுமே அப்புட்தா இருந்தது என்ன நாங்க படிக்கிற டைம்ல தான் வந்து அந்த கல்லூரில பாத்தீங்கனா பெண்களு ஆண்களு ரொம்பவே பேச ஆரம்பிச்ச மாரி இருந்துச்சு ஆ பெண்கள் பா ஆ என்ன பண்ணிட்டாங்கன்னா ஆ பெண்கள் வந்து அந்த கல்லூரில வந்து கொஞ்சம் பேர் தான் அந்த ஐ மீன் அந்த ஃபர்ஸ்ட் அந்த முதலாம் ஆண்டுல கொஞ்சம் பேர் தான் பெண்கள் ஒரு ஐம்பத்தஞ்சு அறு அறுபது பேர் தான் இருப்போம் பசங்க வந்து பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமா ஒரு ஐநூறு அறுநூறு கிட்ட இருப்பானுங்க என்ன பண்ணிட்டாங்க எல்லா பொண்ணுங்களையும் ஒரே கிளாஸ்ல அந்த தலமை ஆசி தலமை இருப்பார்ல ஹெட் ஆஃப் டிபார்ட் அந்த இது அவுங்க இருப்பாங்கல்ல அந்த எடத்துல பாத்தீங்கன்னா அவருக்கு நேரா வந்து எங்க எங்களோட ப வகுப்ப வ வகுப்பறைய வந்து அமைச்சுட்டாங்க அந்த எடத்துல நாங்கல்லா இருப்போம் எங்கள தாண்டி வந்து அந்த பசங்களோட ரெஸ்ட் பாத்ரூம் இருக்கும் அந்த டைம்ல வந்து எங்கள தாண்டி போற போய் பசங்க வந்து பொண்ணுங்கள வந்து திரும்பி பாத்துகிட்டே போவ போவாங்க அந்த மாரி வந்து பண்ணி வச்சுட்டாங்க அந்த அளவுக்கு வந்து ரொம்ப போய்ட் ரொம்பவே இது பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் இரண்டாம் ஆண்டு மூன்றாம் ஆண்டு வேற வழியே இல்ல பசங்களும் பொண்ணுங்களும் உட்காந்துதான் ஆகனு ஒன்னா அப்டின்ற மாரி ஆயிடுச்சு எப்படியோ அந்த கல்லூரியை விட்டு வெளில வரதுக்குள்ள ஒரு பெரிய ஒரு போராட்டமே ஆயிடுச்சுன்னே சொல்லுவேன் இந்த மாரி பசங்க பொண்ணுங்க பேசாமலா இருக்கு இருக்கறது அந்த மாரிலா உங்க கல்லூரில அப்டி எல்லாம்
இருந்துருக்கு எங்க காலேஜ்லயும் பாத்தீங்கன்னா பசங்க பொண்ணுங்க பேசக் கூடாது அப்டிதான் ரூல்ஸ் இருந்தது ஆனா நம்மளாம் ரூல்ஸ் எல்லா ஃபாலோ பண்றோமா நம்ப அப்ட்ல்லா இல்ல ஆனா பொண்ணுங்களு பேசாம எப்டி தா ஒரே கிளாஸ்லல்லாம் பேசாம இருக்க முடியாது மேக்சிமம் இது வரைக்குமே எப்டி சொல்றதுனா கிளாஸ் நடக்கும் போது பேச மாட்டோம் மத்தபடி இந்த பிரேக் அவர்ஸ் எல்லாம் பேசிறுவோ நா இப்போ வரைக்கும் ஒரு கிளாஸ் நோட் எழுதுனதுல அசைன்மென்ட் எழுதுனதுல எங்குமே எழுதுனதுல எல்லா பொண்ணுங்க தா எழுதிதருவாங்க அவுங்ட்ட கொடுத்தறது அவுங்க என்ன சொல்லுவாங்க ஒரு சாக்லேட் வாங்கி குடுத்துரும்பாங்க சாக்லட் வாங்கி கொடுத்துறுவ அசை மென்ட் அதே மாரி ரெக்கார்ட் நோட்டு எல்லா அவுங்கதா எழுது இதுவரைக்கும் காலேஜ் போய் எக்ஸாம் மட்டும் தா எழுதிருக்கேன் மத்தபடி மீதி எல்லா அவுங்கதா எழுதி கொடு
ஓ அந்த அளவுக்கு நீங்க பண்ணிர் ருக்கீங்ளா பாவம் பொண்ணுங்கள போட்டு ரொம்ப வேலவாங்கிருக்
அ அவுங்க அவுங்க எழுதுறதுக்கு ரொம்ப பிடிக்கும் அவுங்க ஒரு இடத்துக் மூணு பேத்துக்கு எழுதறது ரொம்ப பிடிக்கு என்ன பண்ணுவோம் சரின்னு குடுத்துருவோம் அவங்களே கேப்பாங்க எழுதிதரண்டா குட்றாமாங்க சரி கேக்கம் போ
ஓ எழுதுறதுக்கு ஆமா ஆமா கண்டிப்பா அ நறைய பேர் வந்து அ வரையறதுல ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க எழுதி கொடுக்குறதுல ஆர்வமா இருப் பாங்க என்னன்னா பொண்ணுங்க வந்து நீங்க சொல்ற பார்த்தா இந்த மாரி எழுதி கொடுக்கறதுல ஆர்வமா இருக்காங்கான அவங்க மெயினா வந்து அந்த அ அவங்க வீட்டு வேலைகளலருந்து தப்பிக்கிறது தப்பி தப்பிக்கிறதுக்கு தான் வந்து இந்த மாரி வேலைத்திறன்னலா பண்ணுறாங்கன்னு எனக்கு தோணுது ஏதாவது எழுதிக்கிட்டே இருந்தாங்கன்னா வீட் வீட்ல வீட்டுல என்ன பண்ணுவாங்க பாவம் புள்ள படிக்கிறா எழுதுறா மாங்கு மாங்கு விடிய விடிய உக்காந்து எழுதுறான்ட்டு என்ன பண்ணுவாங்க அந்த பிள்ளைக்கு வேலை கொடுக்க மாட்டாங்கல்ல அதுவும் ஒரு காரணமா இருக்
ம் ஆமா மெயின் அதுதான் அதுதான் காரணம் அவங்கிட்டே எப்படி எழுதுறீங்கன்னே வீட்டுல போனா வேலை வைக்கிறாங்க சலுப் பா இருக்கு அதனால உக்காந்து எழுத எதையு கேக்க மாட்டாங்க அத சொல்லுவாங்க அதுதா மெயினா சொல்லுவாங்க
ம் ம்
இந்தமாரில்லா நடந்து இருக்கு ஆனா கண்டே புடிக்க மாட்டாங்க எவ் போலா அந்த அவங்க நோட்டு மேல என் நோட்டுமே இருக்கும் ஒரே ஹேண்ட் ரைட்டிங்தா எங்க ஸ்டாபுங்க அதே கண்டுபிடிக்க மாட்டாங்க
ஐயையோ ஆனா ஏதோ மேபி கண்டிப்பா கண்டிப்பா ஏன்னா சில க கல்லூரியில இந்த மாதிரிலா நடக்கறது சகஜமாவே இருக்கு கரெக்ட்டுங்களா ஆமா இதுக்கப்புறம் வேற என்ன இத நீங்க ஒரு கல்லூரிலதா படிச்சீங்களா வேற
ஆமா ஒரு கல்லூரில தான் படிச் ச்சே அத ஒரு நாளைய முடிச் சரி எப்படியே விட்டுட்டே
ஓ ஓகே நல்லாதா படு நல்லா அனுபவம் நல்லா இருக்கு இருந்தாலு அந்த கொரோனா டைம் வந்து ம் இல்லாம இருந்தது தான் அந்த இரண்டு வருடங்கள் அதிகமா இருந்திருக்கும் கண்டிப்பா இன்னுமே வந்து ரொம்பவே ஃப்ரெண்ட்ஷிப் வந்து நறையாவே உன வந்திருக்கும் நெனைக்கிறேன் ம் கண்டிப்பா இந்த தலைப்ப பத்தி நல்லா அப்டியாவே பேசி முடிச்டோ அடுத்த பதிவுக்ல பாக்கலாம் ச சரிங்ளா நன்றி ஆ